ஆ நீங்க நீங்க நீங்க கூப்பிட்டீங்க நா அட்டன் பண்ணேணே கேக்கலியா
அட்டன் பண்ணீங்களா எனக்கு தெர்ல அதா நா தெரியாம கட் பண்ணிட்டனோ அச்சச்சோ அப்ப ரெண்டு தடவ ஆ அச்சச்சோ பரவாயில்ல அடுத் து ஒரு கால் பேசிக்கலா
ஆ செரிக்கா
ஆ சேரிமா நா அதா கூப்பிட்டே நா எதோ இஷ்சு என்னன்னு தெரில எனக்கு கால் போகுது அவங்களுக்கு காலே வர்லன்றாங்களே என்னன்னு தெரிலயே அப்டின்னு பாத்தே
செரி செரிக்கா நா அட்டன் பண்ணிட்டேன்க்கா நா ஆப் ஆப்லயே தா இருந்தே ஆப்ல இருந்துட்டு தா அந்த மேல இருக்கிறதுல வந்து பேசினே இந்த மாரி மெசேஜ் பண்ணே உங்களுக்கு
ஆ ஓகேம்மா என்ன பண்றீங்க சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டோக்கா இருக்கோ இப்பதா ஒரு தூக்கம் போட்டு தூக்கோ தூங்கிட்டு எந்திரிச்சு உக்காந்துருக்கோ எல்லாரு
ஓகேம்மா கொஞ்சோ பாப்பாவு தூங்குனாங்ளா
ஆ ஆமாங்கக்கா
சேரிமா சேரிமா நைட்டுக்கு நீ சாப் பாடு செய்னுமா
இனிதா செய்யணுக்கா எதாவுது உப்புமா எதாவது கெளரணுக்கா
ஆ எதுவா இருந்தாலு சாப்ட்டுப்பாங்க உங்க ஹஸ்பண்ட்டு பரவால்ல எங்க வீட்லல்லா அப்டி இல்லம்மா அப்டி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு பட் ஆனா இது இது புடிக்காதுன்ற விஷியங்கள்ல்லா இருக்கு உங்களுக்கெல்லா
செரி செரிங்க்கா
ம் அது இல்லாம ஹோட்டல்ல வேற வேல பாக்குறாங்ளா ஏ ஹஸ்பண்ட்டு சோ அதிகம் பொரட்டா அப்டியே சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனால கொண்டுட்டு வந்து வீட்ல சாப்டுவாங்க அதனால இந்த மாரி ஃப்ரைடே மட்டு தா லீவுப்போ வெள்ளிக்கிழம மட்டுதா லீவுனே இல்லமா இன்னக்கி மட்டு அவுங்களுக்கு புடிச்தெல்லா செய்யணு அந்த மாதிரி மத்த டைம்ல ஹோட்டல்ல தானே சாப்பறாங்க பாப்பால வெளாறாங்கம்மா
என்ன ஹோட்டல்க்கா
இல்ல ஹோட்டல்ல வேல பாக்குறதுனால சொல்றே அவுங்க ஹோட்டல்ல தான சாப்பிறாங்க இன்னக்கி ஒரு நாள் தா வீட்ல சாப்டுவாங்க
அதா அதா அதா அதா கட்டாய செஞ்சு குடுக்கலா தப்புல்லக்கா
ஆமா பாப்பாலா வெளாடுறா அ என்னோட நாத்தன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவுங்களு க்கு ரெண்டும் பொண்ணு ரெண்டுமே பொண்ணு எல்லா அடுத்தடுத்து பெறந்ததுங்க ஏ பொண்ணு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அடுத் பத்து வயசு பொண்ணு அடுத்தவ அதுக்கு அடுத்த வயசு பொண்ணு அவுளோட ரெண்டாவுது பொண்ணு லாஸ்ட்டு ஏ பொண்ணு இப்டி நாலு பேரு ஒவ்வொரு வயசு சின்ன பிள்ளங்க எல்லா சேந்து வெளையாண்டுட்டு இருக்காங்க
செரி அக்கா செரிக்கா டீ எல்லா குடிச்சாச்சா
ஆ டீ எல்லா குடிச்சாச்சுமா டீ குடிச்சிட்டு தா சரி ஓ கே அப்றோ வாஷிங் மிஷினில்ல துணி போட்ருந்த அதையு எடுத்து காய போட்டுட்டு ஓகே இப்பதா ஃப்ரீயான சரி உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்டின்ட்டு வந்த இனி மறு மறு அப்டின்ன நைட்டு் ரொட்டீன் எப்டி ஓட வேண்டியதா சாப்பாடு செய்ணு பசங்களுக்கு ஊட்டணு அப்டீ ரொட்டின் போயிட்டே இருக்கு
ஆமாக்கா
ம்
ம்
ஆக்சுலி நீங்க இந்த ராத்திரிக்கா இல்ல இல்ல சொல்றே சொல்ற ராத்திரி த்திரிக்கு வந்துட்டு ஆ காலையில இட்லி தா பண்ணே சோ மாவு இட்லி இட்லி தா பண்ண சொல்லுவாங்க ஏனா ஆள் கொஞ்சோ அதிகமாயிடுச்சில்ல இப்ப என்னென்னா ஆல்ரெடி மாமியார் மாமனார் நானு என்னோட கணவரு அ அப்றோ பாப்பா ரெண்டு பேரு இப்ப அந்த நாத்தனார் அவுங்க பாப்பா ரெண்டு பேரு சோ எக்ஸ்ட்ரா இருக்கறதுனால எல்லாருக்கு நின்னு தோச ஊத்தி குடுத்துட்டு இருக்க முடியாதுல்லமா இப்போ மறுபடி இட்லி தா இட்லி பண்ணிக்குலா காலையில வச்ச சாம்பார் இருக்கு அது போக இன்னக் மா சிக்கன் தானெ எடுத்தோ சிக்கன் கொழம்பு அதுவு இருக்கு சரி அதனால சாப்டுக்லா
ஓகே சேர் அல்லா
ஏதா சட்னி மட்டு வெக்கணுமா
ஓ சேர் சேரி்ங்கா பாப்பாங்க சாப்டுக்வாங்களா சட்னி ல்லா
ஆ சட்னிலா பாப்ப தொட மாட்டா அவங்க லை ட்டா கொழம்பு லேசா ஊத்தி ஊட்டுவாங்க எ பொண்ணு சோறுதா அதிகொ கேப்பா நைட்டுக்கு ஆ இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணுங்க வந்துருக்றதுனால ஆ இட்லி சாப்ட்டுக்வா இவங்களோட சேந்து எல்லாருக்கு ஒரேதா ஊட்டுவாங்க மாமி என்ன பண்ணுவாங்க ஒரே தட்ல ஃபஸ்ட் ரெண்டு இட்லி வச்சு நாலு பேருக்கு ஊட்டிடுவாங்க எ பொண்ணு சின்ன பொண்ணு மட்டு சாப்ட மாட்டா மத்த எல்லாரு ஆ வாங்கிக் வாங்க அப்பறோ அவங்க சாப்டு முடிச்சாங்கன்னா அடுத்து ரெண்டு இட்லி வச்சு ஊட்டுவாங்க அப்டி தனி தனியா ஒவ்வொரு ஆளுக்கா ஊட்டாம நாலு பேர் வெளையாண்டுட் சாப்பறதுனால டைம் போறதே தெரியாதுமா டக்குன்னு சாப்ட்ருவாங்க இதே இது ஏ பொண்ணு மட்டுன்னா ரொம்ப லேட்டாகு
அதா அதா
நீங்க பாப்பாக்கு நைட் என்ன கொடுப்பீங்க
நா இட்லி தாக்கா குடுப்பே
சேர்ம்மா சேர்ம்மா
இட்டிலியு பாலு தருவ
ஆ பால்ஊத்தி கொடுப்பீங்க
ஆ ஆமாக்கா
எ பொண்ணு இந்த வயசுல லா ஒண்ணுமே சாப்புல்ல பெரியவ சின்னவ இப்ப சுத்தமா சாப்புட்றதில்ல பாலு ஊத்திலா எ பொண்ணலா தொடவே மாட்டா மா ஏன்னே தெர்ல
ஆ
ஒவ்வொருத்தவங்க இந்த டேஸ்ட் புடிச்சுக்குவாங்க நெனக்கிற
ஆமா அக்கா கொஞ்ச நாள் சாப்புடாமதா இருந்
உப்பு ஆ சர்க்கர எல்லா சேக்காதீங்க கொழந்தைங்களுக்கு அப்டின்ட்டு அதனாலதா சொல்றாங்க போல
நா சேக்கல இல்ல கா அவ இல்லாமே குடிச்ச சக்கர இல்லாமயே பால் குடிச்சுப்பா
ஆ அது தா அதுதா சொல்றே அத போட்டு நம்ம கொடுத்தா தா பிரச்சன அந்த டேஸ்ட் தெரியு இல்லனா அந்த டேஸ்ட் தெரியாதில்ல
ஆமா அக்கா ஆனா மனசு கேக்காது கொஞ்சொ உப்பு மட்டு போட்டுக்குவ
ம் அதுதா நானு தா ஏன்னா நம்மளயே அத சாப்ட முடியாதுனலே வேணா சொல்றாங்க இருந்தாலு நா லைட்டா போடுவெ லைட்டா போட்டு ஊட்டி உட்ருவ
ஆ ஆ
என்ன பண்றது ம் ஆ நீங்க இந்த எங்கேயாவது ஊருக்லா போனா இந்த கூகுள்ள மேப்பெல்லா யூஸ் பண்றது அந்த மாரெல்லா எது யூஸ் பண்ணி உங்களுக் அந்த அனுபவம் லா இருக்க எதுக்கெல்லா யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுலா இப்ப வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி வந்து நெறையா வந்துச்சில்ல இப்ப வந்து நார்மலாவே வந்து சமூக வலைதளங்களே எல்லாமே நமக்கு வந்துடுது இப்போ நியூஸ்லல்லா கூட நம்மவெளில போயி பாக்க தேவல்ல எல்லாமே அப்டேட்டா நமக்கு போன்லே கெடச்சிருது இப்ப ஏ ஐ வந்ததுல ந்து ரொம்ப ஈசி ஆயிர்ச்சில்ல நீங்க எதுக்கெல்லா அத யூஸ் பண்ணுவீங்க
நா எதுக்கு யூஸ் பண்ணுவனா எனக்கு எஸ் எஸ் ஏதாவது எழுதணு அப்டின் சொன்னா ஏதாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன் இமேஜஸ் எல்லா எது வேணும்னா ஏஐ ட சேட் ஜி பி டி யூஸ் பண்ணுவங் கா
ஆ
சேட் ஜி பி டி ல எல்லாமே எடுத்துப்பே ஆமா எல்லாமே எடுத்துப்பே அது வந்து இப்போ பப்ளிக் ஏரியா தா எல்லாரு எல்லா தளத்தையு சொல்லியிருப்பாங்க நமக்கு எது தேவையோ நமக்கு என்ன வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி எது நமக்கு வந்து யூஸ் ஆகுதோ அத மட் ட்டு எடுத்துப்பேங்கா
ஓகேமா ஓகேமா அப்டிதா இப்போ நா என்ன பண்ணுவே அப்டின்னா வந்துட்டு இப்ப பாப்பாவுக்கு வந்துட்டு ரீசண்ட்டா ஆதார் கார்டு எடுக்கறதுக்கு போனே ரெண்டு தடவ பண்ண ரிஜெக்ட் ஆயிடுச்சி பட் ரீசணே எனக்கு யாருமே அங்கே போஸ்டப் போஸ்ட் ஆப்பீஸ்ல பண்ண அங்கயு சொல்ல ல ஆ அப்றோ அந்த நம்பர் இருக்குல ஒன் நைன் ஃபர் செவன் அதுக்கு கால் பண்ணி ஆதார் சென்டரு அதுக்கு கேட்டு பார் டே ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ்யில்ல எனக்கு ஒன்னுமே புரியல அப்றோ நா என்ன பண்ணே எனக்கு தோனுச்சி சாட் ஜி பி டி கேட் கேட்போ அப்டின்னு சொல்லிட்டு அது கிட்ட வந்துட்டு போட்டு என்னன்னு கேட்டா அது எனக் கிளியர் பன்னுச்சு பட் அதுக்கப்றோ இன்னு அப்ளே பண்ணல அப்ளே பண்ண போவேயில கூட நீங்க சொல்லுங்க நா என்ன என்ன கொண்டுட்டு போனுனு கூட சொல்றே அப்டின்னுலா சொன்னுச்சி அப்பதா எனக்கு புரிஞ்சிச்சு அட்ரெஸ் ஏதோ ஒரு டிபெரெஸ் இருக்கு அது அது கிட்ட ரெண்டு எல்லாத்தையு அனுப்புனே எனக்கு ஏ ரிஜெக்ட் ஆச்சி அப்பிடின்னு பாத்து சொல்லு அப்டின்னு இதுதா ரீசன் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னுச்சு அப்றோ வந்துட்டு இன்னொரு விஷ்யோ எனக்கு ரொம்ப கியூஸ்ஃபுலா இருந்தது என்னோட நாத் நாத்தனாரோட வீட்டுக்காரு வந்து சஸ்பென்ஸா ஊருக்கு வந்தாரு சப்ரைஸ் குடுக்குறதுக்காக ப ட் அவரு ஊருக்கு வர்றாரா அந்த டிக்கெட் கேன்சல் பண்லயா அந்த டிக்கட்ல தா அவர் ட்ராவல் பண்றாறா அப்டின் தெரிச்சுக்கணு அவ டிக்கெட் அனுப் பி இந்த டிக்கெட் வந்து இப்ப கேன்சல் ஆயிருச்சா இருக்கா ஆ என்ன ஏதுனு பாத்து சொல்லுன்னானா நா எதுல போய் பாக்குறது அப்போ யோச்சு செரி ஒக்கே சேட் ஜி பி டி கிட்ட கேட்கலா அப்டின்னா அது எனக்கு என்னென்ன பண்ணணுனு சொல்லுச்சி இந்த வெப்சைட்குள்ள போங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கனு எல்லாமே பண்ணி பாத்தா அவரு கரெக்டா அவரு ஃப்ளைட்ல ஏறி டாறு கரெக்டா ஃப்ளைட்டு மூவ் ஆனு ஆகைல அவரு சுவிச் ஆப் பண்ணிட்டாரு போன இது இதுப் பண்ணி பாத்தா அவுநீங்க கண்டு பிடிச்சிர்லான்லா சொன்னுச்சு கடைசி பாத்தா நாங்க கண்டுபுடிச்சோ அதே மாதிரி அவுங்க காலையில வந்து எறங்கிட்டாங்க ஊருக்கு அவுங்கள பொறுத்த வரைக்கு அவுங்க சப்ரைஸ் அப்டின் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா எங்களுக்தா தெரியு அது எங்குளுக்கு ஏற்கனவே தெரியும்னு
ஓஹோ ஆனா செல விஷயங்கள் வந்து சாட் ஜி பி டி தா வந்து ஆ ம் அ செல விஷியங்கள் வந்து இது உண்மையா இருக்கானு எனக்கு தெரியல ஆனா அந்த இப்ப இப்ப ஸ்டடிஸ்கா இருக்கட்டு இல்ல எல்லாதுக்குமே சாட் ஜி பி டி வந் து எல்லாதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அ அதனாலே செல விஷயங்கள் வந்து அது உண்மையா இருக்கா அப்டிங்கிறது வந்து அது இன்னோ கொஞ்சோ கேள்விகுறிதா செல விஷியங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது தாராளமா ஹெல்ப் பண்ணுது இமேஜ் கூட எடுத்துட்டு வந்து என்னெத்து குடுக்குறோமோ அத அப்டியே டிட்டோவா எடுத்துட்டு வந்துருது
ஆமா ஆமா இப்போதா அந்த ஜெமினி ஜெமினி வந்ததுலேந்து ஆ போட்டோஸ் எடிட்டிங் லா எ ஹஸ்பண்ட் எனி டைம் அதா பண்ணிட்டு இருப் பாரு டிப்ரட் டிப்ரட்டா போட்டோஸ் எடிட் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்ருப்பார்
அததா
ம்
சே சேர் சேர் அதனால இ இப்போ வந்து இந்த கூகுள் மேப்லா வந்து ஃபஸ்லா ஏரியா சட்டுனு தனி ஆட்டோ ஏரியாக்கு வராது இப்பல்லா ஒரு ஆப் ச்சுனுட்டி குடுத்துருக்காங்க இப்ப எங்கருந்தாலு மேப் வந்து அனலைஸ் பண்ணி கொண்ணுவந்து குடுத்துருது
ஆமா எனக்கு அதே மாரிமா எ ஹஸ்பண்ட் ஒரு நாள் பாத்துட்ருந்தாங்க மேப்ல அப்ப பாத்தா சேட்டிலைட்டு வந்து இப்ப வந்துட்டு இருக்கிற வீடு கூட தெரிமாம்ல எனக்கு அது தெரியாது அந்த டெக்னாலஜி அவுங்க பாத்துட்ருக்க என்னங்க நம்ம இருக்குற வீடெல்லா அப்டே தெரிது எல்லா மரோ இருக்றது எல்லாமே தெரிது பாலோ தெரிது எல்லா தெரிது அப்டி சொல்ட்டு நா கேட்டே ஷாக்காயி இதுவு இன்னு ஒனக்கிது தெரியாதா அப்டின் சொல்லிட்டு அப்பதா சொன்னாங்க இது சாட்டிலைட் மூலமா எடுக்கற்து இத்ல மேப்புல இது நமக்கு தெரியு அப்டின்னாங்க அப்பதா எனக்தெரியு நமக் தெரியாத பிளேஸு கரெக்டா அந்த பிளேஸ் கூட அது காமிக்குது அப்டினு
அதா அதா அதா நறைய யூஸ் பண்றாங்க ஆனா என்னனா இந்த சாட் ஜி பி டி னால ஒரு என்ன ஒரு ட்ராபேக்னா யாரோ மைண்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப வர புள்ளைங்கள்லா
ஆமா
இந்த சாட் ஜி பி டி ய எதுனாலு நம்ம சாட் ஜி பி டி ய இத கே கேட்டுக் சாட் ஜி பி டி ய கேட்டுக்லா
ஆமா
அப்டின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வன்ட்டாங்க இவுங்க சின்ன கொழந்தைங்க கூட அவுங்களுடைய இமேஜஸ் இப்போ ஒரு டிராயிங்ஸ்கோ வந்து நம்மல்லா பாத்து தா வரஞ்சிரு நம்மலா பாத்திருப்போ நா லா பாத்து தா வரைவே இப்டி செய் கூகுள் மீட்லயோ போய் கூகுள்லயோ போய் எதுமே கேக்கமாட்டோ இப்பருக்க புள்ளைங்க அசால்ட்டா அத அடிச்சு நா எடுத்து தரே சொல்லி
இது வந்ததுலந்து ஈசியாச்சில இப்ப நம்மலா முன்னாடி வந்துட்டு் ப்ராஜக்ட் பண்ணனுன்னா எதுல தேட்றது எந்த புக்ல தேட்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா புதுசா தெரியனு தெரிஞ்சு பண்ணணு அப்டின் தா பண்ணுவோ இப்ப அப்பில்லா கெடயாது இந்த மாரி அவுங்க கூகுள்ல போட்டுட்டு கெடைக்கிது அதுல எ து நல்லாருக்கோ அதுப் பண்ணி கொண்டுட்டு போய்றாங்க ப்ராஜக்டா
அதா அதா அதுனால சாட் ஜி பி டி வந்து ஒரு பக்கோ நல்லதுதா எல்லாமே எடுத்துட்டு வந்துருதா கா அது நானு யூஸ் பண்ணிட்டு தா இருக்கே ஆனா எல்லா ஸ் ஸ்டெடிஸ்க்லா எக்ஸாம்ஸ்க்லா அந்த பாயிண்ட்டாஃப் வியூல பாக்கும் போது எல்லாமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா தாருக்கு
ஆமா செரி ஓகே சிஸ்டர் இந்த என்ன கூப்புறாங்க என்னோட ஹஸ்பண்ட் நா போறே நா வந்துட் திரும்பி வந்துட்டு நா ஒங்களுக் கூப்புறே ஓகேவா ஓகே சிஸ்டர் ம் பாய் ம் ம் பாய்